ஹலோ
கேக்குதுங்களா சிஸ்டர் ஆ வணக் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஈவினிங் டீ ஸ்னாக்ஸ் சாப்டாச்சா
டீ காஃபி எல்லா குடிக்கிறது இல்ல எதுவு பழக்க இல்லங்க ம் நீங்க
எனக்கு வந்து பழக்கோ இல்ல ம்
ஆ குடிக்கிறவங்க எப்டி தா குடிக்கிறாங்கனு தெரியல அது அடிக்ட் ஆயடுறாங்கனா
ஆமா ம் ம் ஆமா
எனக்கு அந்த பழக்க இல்ல சுத்தமா
அ எனக்கோ அப்போல இருந்து இல்ல இன்னொன்னு எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இல்லங்கிறதுனால எனக்கு அந்த வேல மீதி
பரவால்ல எங்க வீட்லயு யாரு அதிகமா குடிக்க மாட் எங்க மாமியார் மட்டுந்தா குடிப்பாங்க அவங்களு கால்ல பால் ஆத்தி குடிச்சிடுவாங்க அதனால எனக்கு வெல இருக்காது பசங்க குடிப்பாங்க ஆனா ஸ்கூல் வறனால அவங்களுக்கு குடுக்க மாட்ட காலையிலயே சாப்ட மாட்டாங்கன்ட்டு குடுக்கறது இல்ல
ஓகே
அ ஈவினிங் வந்தா மட்டு கொஞ்சூண்டு பால் மட்டு ஆத்தி குடுப்ப அதுவு டீ காஃபி குடுக்குறது இல்ல
ஓகே ஓகேங்க சிஸ்டர்
பால பிஸ்கட பிச்சு சாப்டுட்டு அதோட குடுச்சுட்டு ஹோம் ஒர்க் எழுத ஆரம்பிச்சுருவா
சரி சரிங் சிஸ்டர்
அ
ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃபிரீ டைம்ல ஏதாது ஒர்க் இருந்தா பாப்ப நா டைலரிங்
ஓகே நல்
ம் ப்ளவுஸ வாங்கி அ வாங்கி டிச் பண்ணிட் எத வச்சியு எப்படியு ஏதாவது ஒரு வேல இருந்துகிட்டே இருக்கு ஃப்ரீ டைம்னே சொல்ல முடியாது நம்மளா ஃப்ரீயா ஆயிக்கிட்டே இருந்தாதா
ஓகே செரி செரிங் சிஸ்டர்
ம் நீங்க
நா என்னோட ஃப்ரீ டைம்ல இந்த ஆரி ஒர்க் பண்றது மெகந்தி பண்றது
ம் ம்
சோ அந்த மாரி சும்மா எனக்கூனு எதுனா செல்ஃபா பண்ணிக்கணூன்ட்டு பண்ணுவே மத்தபடி வெளிய போய் பண்றதுலா இல்ல வீட்ல இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணி வீட்ல வக்கிறது
உம்
சோ அந்த மாரீ இது பண்ணுவ டெய்லரிங் நானு கத்துக்கிட்டு
சொன்னானே
ஆமா மிச்சொந்தா டெய்லரிங்கு சுடியு பிளௌஸு தெச்சி பழகுனே ஆனா அதுக்கப் எனக்கு கத் மின் என்னால ஸ்டிச் பண்ண முடியல அதுக்கப்றோ அனால மறந்துட்டே இப்போ
வ நம்ப தப்போ மிஷின் இருந்தா அத கண்டுக்கிறே மாட்டோ
ஆமா அது வேணா உண்மதா
ஆர்வத்துல வத்திகிட் இருக்கே இப்ப எனக்கு ஏனா வெளியில இருந்து பிளவுஸ் கொணாந்து குடுப்பாங்க ஆனா தச்சு குடுத்துருவே கடகடனு அவங்களுக்கு அர் ஜெண்டூன் சொல்லி குடுத்துட்டு பொய்டுவாங்க நைட்டு கூட உக்காந்து ஒரு சில பேருக்கு தச்சு குடுப்பே கால்ல கல்யாணொம்பாங்க நைட்டு கொண்டாந்து குடுப்பான்னூ எனக்கு நா ஒரு பத்து பிளவுஸ் இருக்கணூன்ருந்து தக்கவே இல்ல
ம் ம்
அப்டியே வெச்சிருக்கே அடுத்தவங்களுக்கெல்லா கட கடானு வாங்கி போட்டு த ஏனா வந்து கேப்பாங்களே அப்டின்ட்டு
ஆமா கேப்பாங்க இன்னொன்னு நம்பள்க்கு அது ஒர் ப்ரொஃபெஷன் ஆயிருச்சில்லைங்ளா அப்ப அதுல கரெக்டா இருந்தா தான ஒழைக்கு அந்தக்கட
யாமா
ம் உம்
அது என்ட்ட வர கேஸு பூரா எல்லா எமெர்ஜென்சி கேஸாதா இருக் கு என்ன வண்ணுவாங்க டக்குன்னு அர்ஜெண்டா இப்ப காலையில பயணொ அது மார்தா ஒரு பொண்ணு நீட்க் எக்ஸாம் எழுத போறன்ட்டு வந்துச்சு என்னா க பேண்ட்ல பாக்கெட் இருந்துச்சா பாக்கலையா கடைசி நிமிசத்துல கால்ல எடுத்து பாத்துட்டு பதினோரு மணிக்கி எக்ஸாமு ஒம்போது மணிக்கு கொண்டுவந்து செக்யூர் ஆனெ இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கே ஒரு மண் நேரொ ஆகூ
ஓகே ஓகே
ஆஹ் அது மாரி வந்துட்டு தைக்க வருவாங்க அதே மாரி காலைலஸ் ஸ்கூல் வர நேரத்துல ட்ரெஸ்ஸ யூனிபார் எதாவது கிழிஞ்சிருக்கு தூக்கிட்டு ஒடியாருவாங்க
ஓ அப்ப நம்ப வீட்டு வேலைய நம்ம பாக்கணு இல்லைங்களா அப்றொ எப்டி பண்ணுவாங் ஆ ஆ ஆஹ்
நாதா நா ஒரு வார ஒரு நேரோ கேட்பே அதா சொன்னே இது எல்லா அர்ஜென்டு அர்ஜென்டா தூக்கிட்டு வர்றீங்க மொத நாள்லா பாக்க மாட்டீங்கல்ல எனக்கு வேலருக் காதா காலையில அவிங்க சேர் சேரி என்ன பண்றது உட்காந்து வீட்ல அடம் புடிச்சிட் நிக்கிதுங்க புள்ளைங்க குடுங்க தச்சு குடுங்க அப்டின் சொல்லி ஏப்பனாலு செரி அப்றோ மல்லு கட்டி எனக்கு ஆனா மேக்சிமொ ஏழ்ர ஏழே முக்காலுக்குலா பசங்கள கெளப்பி அனிப்பீருவே வேணு வந்துரூ அதுக்குள்ள
உம்
அதனால பொய்ருவாங்க அதுக்கப்றோ கொஞ்சொ ஃப்ரீயா தானே இருக்கொன்ட்டு தச்சு குடுத்துட்டு அப்றோ வீட்டுக் கெள்ளதுலா பாத்து அப்டின் பாத்தர்ரது
ஓகே
ம்
சேர் செரிங் சிஸ்டர்
உங்களுக்கு பசங்க
இல்ல இன்னு பசங்க ஏது யாரு இல்ல
செரி இல்லன்னா வேல கம்மியா தெரியு இருக்கிறப்ப பார்த்தோனா ஃபுல்லா ரெஸ்டே இருக்காது எனக்லா அப்டே கால்ல அப்பின்னா இருங்க அனிப்புட்ட இந்த கா ஸ்கூல் போயிட்டு வர நா அஞ்சு அஞ்சு மணிக்கு வர கேப் வரைக்கு தா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கற மார் இ அதுக்குள்ள என் வேலைய வீட்டுக்குள்ள உள்ள வேலைய பாக்குற மாரி இருக்கு வந்துட்டா இவுங்க வந்தோன ஹோம் ஒர்க் பண்ணவு சாப்பாடு செய்யவு சரியா இருக்கு நேரோ
ஆ ஆ ஆமா வேற சிஸ்டர் நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன
நா எம் எஸ் சி ஐடி படிச்சிருக்க
ஓகே
எம் எஸ் சி ஐடி படிச்சிருக்க நா வந்து ஒரு எல் ஐ சி ஏஜென்டா இருக்க அது வேற ஆ ஆமா
ஓகே ஓகே கஸ்டமர்ஸ்ல்லா புடிக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றது நம்ம வேலன்னு வந்துட் டோ பண்ணிதான ஆகணு ஆ வேர் கவுர்மெண்ட் ஸ் கீம் ஒண்ணு வந்துச்சு அதுல ஜாயின் பண்ண
ஓகே
ஆ அதனால எனக்கு ஒண்ணு ஆனா பெருசா யாரு சப்போர்ட் இல்ல இருந்தாலு முடிஞச்சளவுக் கு நா என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவுங்கள்ட்ட அப்டி கேட்டு போதுவங்கமா ஒன் இயர் தா ஒன் இயர் முடிஞ்சுட்டு இப்ப ரெண்டாவது வருஷம் நா ஆரம்பிச்சிட்டுக்க வந்த ஏஜென்ட் எடுத்து எல்லா ஏவாங்க இந்த வேல இல்லையா வேற வேல பார்க்க வேண்டியதுதான ஆனா இந்த வேல பா பாட் டைம்மா பாக்கணுனா இந்த வேல தா பாக்க முடியு வேற வழி இல்ல எந்த வேலைக்கு போனாலு இந்த வேல பிரச்சன இல்ல முடிஞ்ச சனி ஞாயிறுல கூட யார்டையாது பேசி போன்லயே முக்கால்வாசி நா முடிச்சிருக்க
ம் ம்
எந்த அளவுக்கு நேர்ல போய் யார்டையு அதிகமா கேட்கல
ஓகே
அப்றோ வீட்லே இந்த மாவு அரச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க பாக்கெட்
செரி செரிங்க சிஸ்டர் நல்லது
என்ன வேல பாக்க முடியுமோ அத்தன வேலையு பாத்துட்ருக்க
ஆ ஆ
அப்றோ ஆன்லைன்ல இந்த சாரீ அத கேக்குறவங்களுக்கு ஆர்டரு போட்டு குடுக் ம் சேல் பண்ணிட்டுருக்க
அது மாரினா அது எப்டி ஷாப் நீங்க ஒரு இடத்துல பேசிக்குவீங்க அவுங்க கடைல இருக்கிற சாரிய நீங்க ப்ரமோட் பண்ணி அது ப்ராஃபிட் வச்சி அவுங்களுக் குடுத்துருவீங்
ஆ ஆமா
இல்லைங்ளா ஓகே ஓகே நம்ம எது சரக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணுங்கற அவசியம் இல்ல
இல்ல அ இது நம்ம எடுத்துட்டோன்னா சேல்ஸ் ஆனா போச்சு ரிட்டன் அனுப்ப முடியாதுன்னா நம்ம மிச்சோ இருந்தா நம்ப எடுத் துக்கற மாரி ஆவுதுன்னா அதனால நா இதுன்னா அவுங்க ஸ்டேட்டஸ் பாத்துட்டு யாரு கேக்கறாங்களோ கேக்கறவங்களுக்கு அவங்க அட்ரஸ்கு ஆடர் போட்ருவ ஆர்டர் போட்டு குடுத்துட்டா அவங்க அவங்களுக்கு இதா இது போயிடு
ம் ம் ம் அனா அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து கடையில தா இருக்கு இல்லங்களா
ச
ஓகே செரி செரி
உ
அவுங்க அவுங்க புதுசா ஸ்டாக் வருதுன்னா கேட்லாக் அனுப்பியூட்டுருவாங்களா
அ ஆமா
ஓகே
அப்ப டெய்லியுமே எனக்கு அப்டேட் வரு டெய்லியுமே அப்டேட் வந்துட்ருக்கு எனக்கு
ஓகே ஓகே ஃபஸ்ட் எப்டி அவங்களுக்கு எப்டி நீங்க பண்ணுவீங்கங்கற ஒரு ஹோப் அவங்களுக்கு எப்டி சிஸ் வந்ச்சி நீங்களாவே போய் கேட்டிங்களா இல்ல எப்டி இத
இல்ல இல்ல எனக்கு ஓர் அக் கா சொல்லி் குடுத்தாங்க அ ஒரு அக்கா முடியாதவங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து கால் முடியாது
ஓகே
அந்தக்கா சொல்லியூட்டாங்க எனக்கு இத மாரி அவுங்க பண்ணீட்ருந்தாங்க அவுங்க காண்டாக்ட் இருந்த நம்பர்லா இருந்துச்சு அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்க அதுலயுந்தா அப்பறோ அவுங்க அவங்கள்ட்ட இருந்து நா எடுத்து இப்ப நா கொரியர் போட ஆரம்பிச்சாலு ஏ கான்டக்ட் அவங்க வந்து இந்த கோல்சேல்ல குடுக்கறாங்கன்னா அவங்க வந்து ஏ கான்டக்ட் நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீசேலர்னா என்னன் நம்பர கான்டக்ட் பண்ணிக்கங்க வேணுங்கரத வாங் கங்க அப்டிங்கற மாரி அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க
ஓகே
அதுல இருந்து அவுங்க டெய்லியு எனக்கு அப்டேட் அனுப்பிருவாங்க
ஓகே ஓகே
எல்லா கலெக்ஷனு சுடியா இருக்கட்டு சேரியா இருக்கட்டு கிட்ஸ்
ம் ம் இப்ப சுடினா காட்டன் சுடி ஃபுல் காட்டன் உங்ககிட்ட இருக்குங்ளா சிஸ்டர்
ஆ இருக்கு
எவ்வளோ வரு
அ ஒவ்வொரு கலெக்க்ஷன பொறுத்து இருக்கு
ஓகே
ம் எயிட் பிப்டில இருந்து இருக்கு ஸ்டார்ட்டிங் வந்து சவன் ஹண்ட்ரட்ல இருந்தே இருக்கு பியூர் காட்டன் நா அதுக்கு வந்தாப்ல ரேட் வரு மிக்ஸ்டு காட்டன்னா அதுக்கு தகுந்தாப்ல ரேட் வரு
ஓகே ஓகே
அ ஒவ்வொரு டிசைன்னு ஒவ்வொரு மாடல் அத ரேட்டோட சிலது போட்ருவ நா செலது ஷிப்பிங் சார்ஜ் வரு சிலது ஷிப்பிங் சார்ஜ் வராது ஃப்ரீயா டெலிவரி பண்ணிருவாங்க அட்ரஸ் போட்டன்னா உங்களுக்கு பைவ் டேஸ்குள்ள ரீச் ஆயிரு அவங்க இருக் இருக்க ஏரியாவ பொறுத்து இருக்கு அதே மாரி நைட் ட்டி கலெக்ஷன் வந்து நா எடுக்கும்போது கொஞ்சம் சேத்து எடுத்து வச்சுக்குவேன் திடீர்னு வந்து கேக் அப்புறம் அவுங்களுக்கு இந்த இன்ஸ்கர்ட் இதெல்லாம் கொஞ்சம் சேத்து எடுத்து வச்சுக்குவேன் கேக்குறவுங்களுக்கு எடுத்து குடுத்துருவேன்
ம் ம்
இதுல வந்து பெருசா ஒண்ணும் அந்த அளவுக்கு லாபம் வராது இருந்தாலும் நம்ம வீட் வீட்டுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள திங்ஸ்ஸு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த வாரம் அமொண்ட் வச்சு
இப்ப நா ஒரு ஒரு பத்து பேருக்கு நைட் ட்டி ஆர்டர் போட்டு குடுக்குறோம்னா எனக்கு ஒரு ரெண்டு நைட்டி எடுத்துக்கலாம் அந்த காச வச்சு
ஓகே
அப்படிதான் ஓட்டி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நல்லது ஏதோ ஒரு சொந்த பிஸ்னஸ்ன்னு நம்பளுக்கு
உம் இல்ல நாங்க வந்து ஓனா வீடு கட்டிட்டோம் அது வீட் வீட்டு லோனு ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் சேல்ரி தான் வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவுங்க வாங்குற நம்ம வந்து கரெக்டா வீடு தான் எங்களுக்கு சரியா இருக்கும் லோன் கட்டவும் சரியா இருக் உம் அவுங்களுக்கும் பிடி த்தம் எல்லாம் போக தான் வரும் அவுங்களுக்கு எப்படியும் ஒரு மாசம் பெட்ரோலே ஐயாயிரத்துக்கு மேல போடுற மாதிரி இருக்கும்
ஓகே
அதுக்கே வந்துரும் இங்க இருந்து டூ வீலர்ல போயிட்டு வருவாங்க
ஓகே
அதுக்கே ஒரு அமொண்ட் வந்துரும் அவுங்க வாங்குற சம்பளம் அதுக்குதா சரியா இருக்கும் நா வந்து மாவு போடுறது வீட்டுக்குள்ள ஜாமா இது மாதிரி உள்ளத வாங்கிக்குவேன் ஆ எங்ககிட்ட பச பசங்கல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க அதனால எனக்கு வேன் ஃபீஸ் மட்டுந்தான் வேன் ஃபீஸ் மட்டுந்தான் வரும் எனக்கு
ஓகே
முடிஞ்சளவுக்கு அந்த பிள்ளைங்க வளர்றதுக்குள்ள வீட்ட முடிப்போன்னு முடிச்சு டோ அது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கிட்ட வந்துருக்கு வீடு
ஓகே அது கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலா அதுக்கப்புறம் கொழந்தைங்கள வளர்த்துற து அவுங்க படிப்பு செலவு மறு
ஆமா காலேஜ் போயிட்டாங்கன்னா அப்புறோ இது பண்ண முடியாது நம்ம காலேஜ் போனா அதுகான அமொண்ட் தனியா செலவு பண்ற மாரி இருக்கு அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட் நா இங்கிலீஷ் மீடியம் தான் போட்டேன் நல்லா இருக்கு கோச்சிங் நாங்க போட்டத பாத்துட்டு இன்னும் நிறைய பேர் போட்டாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேல பாக்குறாங்க ஆனா அவுங்களே கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லதா சேத்து வச்சிருக்காங்கனு சொல்லிட்டு நிறைய பேரு இங்க போட ஆரம்பிச்
நல்ல எஜிகேஷன் சிஸ்டர் அங்க நல்லாவே பண்ணுறாங்க ம் செரிங்க சிஸ்டர் நம்ம பாப்போம் மறுபடியும் பேசுவோம் உம்
ஓகே